ஹலோ அ குட் மார்னிங் சார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவப்படுது நாங்க வந்து அ ஹேர் ட்ரீட்மெண்ட்டு ஆஃபீஸ்லந்து கால் பண்றோ இந்த கால் க்வாலிட்டி மற்றும் சேவை பர்பஸ்காக ரெக் காட் செய்யப்படுது சொல்லுங்க சார்
ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஒண்ணுல்ல அ ஹலோ சார் சொல்லுங்க எனக்கு அ அ பொண்ணு பாத்துட்ருக்காங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்றாங்க
அ சார் இது இது வந்து மேட்ரிமோனி இல்ல சார் இது ஹேர் ட்ரீட்மன்ட் பண்ற எடோ சார்
அதா சார் பொண்ணு பாக்க ஸ்டார்ட் பண்டாங்க க எனக் கொஞ்சோ முடி கொட்டுது
என்ன குத்துது
குத்துல சார் முடி கொட்டுது
ஓ ட்டுது செரிங்க
பாத்தீங்ன்னா டொண்டி செவன் தா ஆகுது எனக்கு ஆனாலு இப்ப எங்க அப்பாக்குல்லா முடி கொட்ல எங்க அப்பாக்கு வயிசு அம்பத்தஞ்சு மேல ஆகுது ஆனா எங்க அப்பா இன்னு ஆமா கேளுங்க எங்க அப்பா ஆனா ஃபங்க் வெச்சுன்னு சுத்திட் ஆமா எனக்கு ஆனா அவர் வயிசுல பாதி கூட ஆகுல ஆனா எனக்கு வந்து இப் பண்றது முன்னாடி கண்ணாடி பாக்க முடியல அதுக்கே கண்ணு கூசுது அந்த அளவுக்கு ஆய்டுச்சு தலைல முடி கொட்டுது
ஆ அதாவதுங்க அது ஒரு சிலவங்களுக்கு வந்து ஏறுநெத்தி அப்டின்னு சொல்லிட்டு ஊர ஏமாத்துவாங்க டி வெரலு உங்க விரலு இருக்குல உங்க விரல் உங்க நெத்தில ஒன் பை ஒன்னா மேல மேல வச்சு பரணு ஆறு விரல் வந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு ஏர்நெத்தி தா ஆறு வெரலுக்கு மேல உங்க அச்சின்னா அது வந்து ஆமா கார் அடே ஹேர் லாஸ்ஸு
ஓகே இப்போ யாருக்கு லாஸ்ஸு எனக்கு தான
ஆமா ஆமா உங்களுக்குதா ஹேர்றோ லாசு காசோ லாசு
ஓகே சார் ஓகே அதா சார் இப்போ நா கேட்டு பாத்தே நம்ம சுத்தில்ல நீங்கதா நல்ல ஏன்னா எப்டி சொல்ற விக் வெக்கலானு ஃபர்ஸ்ட் பசங்க சொன்னாங்க சார் அதுல என்ன னா இப்ப சப்போஸ் நம்ம விக் வச்சுடோனு வைங்களா விக் வேல கம்மி தா விக் வெ இப்ப விக் வச்சிட்டோனா இப்போ டக்குனு நாளைக்கு கல்யான் நடக்குது கல்யாண டக்குனே வந்து சைடு வந்து நல்ல ஏசி போடுவானுங்க நல்ல ஏர் கூலர் எல்லா வச்சு நல்ல பேன்ல போடுவானுங்க போட்டோஷூட் பண்ணுனு போவானுங்க அந்த டைம்ல கிழ ஊதுச்சினு வைக்கலே அத உ
சரி இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம விக்கு நம்ம சைடல இருந்து பண்றாங்க விக்கு வந்து எப்டின்னு பாத்தீங்கன்னா விக்கு வெச்சா அது வந்து பர்மனன்ட் வக்குனு சொல்வாங்க உங்கள உங்க தலை வந்து யார்னா கைய புடிச் உங்க தலைமுடிய புடிச்சு தூக்கனா கூட அந்த விக் வுழாது கீழ வுழாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் லிட்டு
ஓகே ஓகே இல்ல சார் ஏனா எப்டி அது எப்டி தோண்டியது அப்டியே விட்டுதா அத பாத்தொன்ன கண்டுபிடி வாங்க விக்குல கண்டுபிடிச்சிருவாங்க.. அது எப்டி சொல்றது அது வழக்கு தூங்க முடியாது அப்டிய இருக்கும் அதா சார் அத விக்கு வக்ற ஐடியா வந்துச்சு ஆனா அதுக்கடுத்து என்ன தோணுச்சுனா இல்ல ஆ டிரான்ஸ்பர்டேசன் பண்ணிகளா முடி வளரதுக்கு எதோ ஆஸ்பட்டல் பண்ணிக்லா அப்டின்னு ஆனா அது என்னனா இப்ப நீய செய்தியெலா பாக்கும்போது அது பண்ணி ஏகப்பட்ட நிறைய பசங்க செத்துப் போயிட்டாங்க ஏகப்ட்ட பிரச்சன வந்துட்றுக்கு அப்டின்றாங்க, அதா உங்ககிட்ட சஜஷன் கேக்கலானுதா கால் பண்ண, விக்கு வச்சிகலாமா இல்ல ஆப்ரேஷன் பண்ணிக்லாமா சார்?
அதாவது இப்ப பாத்திங்னா தலையில இருக்கற முடி மட்டும்தா அதிகமா விழும், மத்தபடி உடம்புல இருக்கற முடி, கையில கால்ல வேற எங்கலா முடி இருக்குதோ அதெலா அந்த அளவுக்கு விழாது ஏன்னு
இல்லைங்க அதுக்குன்னு எனக்கு மண்டையிலதா இல்ல வேற இடத்துலருக்கு காட்டிட்டாருக்க முடியும். அவங்ககிட்ட பாருங்க கையிலருக்கு கால்லருக்குனு மண்டைல உள்ளதானா அவங்க பெரிய மைனஸ் பேசிட்டுருக்காங்க
ம்
அதாங்க ஐயா என்ன பண்லாம், ஆப்ரேசன் பண்லாமா, இல்ல விக்கு வக்லாமா?
ஆர்எம் பிளான் பண்றுங்க
ங்க ஓகேங்க, இல்ல அதா கேட்டேன் ஓ மத்த இடத்ல ஏகப்பட்ட இடத்ல கொஞ்சம் பயம், நம்மகிட்ட நம்ம பசங்க பண்ட்ருக்காங்களா ஒண்ணு மூணு பசங்க பண்ட்ருக்காங்க உங்க க்ளினிக்ல அதனாலதா உங்ளுக்கு கால்ப் பட் ஆனா என்ன சொன்னாங்க நல்லா பண்ணுவாங்க, ஆனா என்ன ஒண்ணு அவங்ககிட்ட காசுதா கொஞ்சம் அதிகமா ஆவும் அப்டினாங்க, அதா என்ன ஆகும் என்ன ஏதுனு கால் பண்
காசு உம் காச பத்தி பாக்காதீங்க. உங்ளுக்கு வந்து பர்மனன்ட்டா உங்ளுக்கு ஹேர்லாசு வந்து நின்றுவோம் காசு வந்து ஆம் கொஞ்ச காஸ்ட்டாவுனா ஆ ஆனா மத்த எடத்தில்லா வந்து டெம்பரவரியா டெம்பரவரி வந்து ஹேர் லாஸ்சு வந்து ஸ்டாப்பாவு நம்பகிட் த வந்து ஹேர் இம்பிளான் பண்ணீங்கனா பெர்மன் டு ஹேர் லாஸ்சு
ஓகேங்யா ஓகேங்யா இல்லங்யா இப்ப இன்னொனு கேள்வி பட்ட இந்த ஆதிவாசி காலங்கரங்களை அத பத்தி அது
ஐய்யயோ அதெல்லா யூஸ் பண்ணாதீங்க அது பாதிவாசி ஆஹராயில இருந்து ஒரு ரொம்ப கஷ்டங்க ஏன வைங்கல்லா இப்ப நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்தாரு அவரு வந்து பிபோர்ன்னு ஒரு போட்டோ ஒண்ணு காட்டினாரு ஆப்டர்னு ஒரு போட்டோ ஒண்ணு காட்டினாரு அந்த பிஃபோர் போட்டோ பாத்தீ துகிட்டிங்கன்னா வந்து அந்த பாதிவாசி ஹார் ஆயில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நடா அடர்த்தியா வந்து கோச்சடையான் மாதிரி வந்து ஸ்டைல் வச்சிருந்தாரு
ஓ ஆல்ரெடிக் கோச்சடையான் ஆ அஹ்
இப்ப வெறு கோ மட்டும்தா இருக்கு சடையான் இல்ல ஏனா இந்த பாதிவாசி ஹார் ஆயில் யூஸ் பண்ணதுக்கான ஏா ஆ ரீசன்தா
இல்லைங்கயா பாதி வச்சி அவ்வளவுல்லா போட்டுக்கிட்டு கால் வரக்கு முடி போகு நீங்க பா செப்பளைய போடுத விலை முடிய கால வச்சு பாாதத்துல வச்சு நடக்கலாம்னு போட்டுருக்காங்கள அதல்லா பொயுங்களா
டிரெட்மென் எத்துட்டு போனாங்க
அங்க இங்க இது இல்ல இவன் இது பாதிவோசியோட பெரிய விஷமா இரு நீங்க சொல்றது
ஆமாம வெளி வெளிய எது சொல்லாதீங்க ரொம்ப சீக்ரட்டாவே இருக்கட்டும் இது பாதிவசி ஹார் ஆயில் வந்து நாங்க ரொம்ப ஜெனியுனா பண்ணிட்டு இருக்கறோ எல்லாத்தையு யாருகிட்டயு இத பத்தி எதுவு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அதுக்கேத்த மாரி வந்து இது பண்ணிட்டு இருக்கறோ நம்ம கிட்ட கஸ்டமர் வந்து கேட்கும் போது அவங்க கிட்ட சொல்லிடனு இந்த மாரி அவங்க இந்த நம்ம கண்ட்ரி நம இது தா யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்கிட்ட வந்து உண்மய சொல்லிறோ ஏன்னா பொய் சொல்லி நம்ம வந்து எதுவும் பண்ண கூடாதுல்ல
கேடுக்க வேணா அப்படின்ட்டு விட்டுட்டுங்க ஓ சரி ஓகேங்க இப்ப எவ்வளோங்க ஆகும் பேக்கேஜ்
அதாவது வந்து இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலோட டென்சிட்டி உங்களோட ஹேர் டென்சிட்டிய பொறுத்து தா நம்ம வந்து அமௌண்ட் போடுறது
ஓ கே கையா ஓக்
இப்ப ஒரு சிலவங்களுக்கு க்கு அடர்த்தி மட்டு கம்மியா இருக்கு ஒரு சிலவ்ங்களுக்கு வந்து சுத்தமாவே முடி இருக்காது ஒரு சிலவ்ங்களுக்கு வந்து ஆஹ் வளரு ஆனா பாதியோட நின்னுரு முழுசா வளர்ச்சி இருக்காது அந்த மாரி இருக்கிறவ்ங்கல்லா வந்து நம்ப இன்ஜெக்ஷன் மூலியமா போட்டு பிளாஸ்மா மட் ஆஹ் ஏத்துனா போது நம்ம பிளட்ல இருக்கிற பிளாஸ்மாவ எடுத்து தலைல நம்ம இன்ஜெக்ட் பண்ணோனா அது மட்டுமே போதுமானதுதா முடி வந்து ஹார் குரோத்து கம்மியா இருக்கிறவ்ங்க எனக்கு ஹேர் க்ரோத் ஆவனு மற்றபடி வந்துடே பர்மனன்டாவு ஹேர்ஃபால் ஆயிருச்சுனா நம்ம வந்து செக் பண்ணி பாப்போ அந்த தரையில வந்து அந்த ஸின்னுல முடி வளருமா அப்டின்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பாப்போ முடி வளருன்னா பண்லா இல்ல முடி வளர்றதுக்கு சான்ஸே இல்ல அதோட ஃபுல்லா அதுல இருக்குற அந்த கெரோட்டின் எல்லாமே ஃபுல்லா போயிடுச்சு அப்டின் சொல்லிட்டாங்கனா ம் ஓகே
ஓகேங்க ஓகேங்க அஹ் இந்த ம இந்த மண்ணுல ப பயிர் வெலையுனா வெத போட்லா
உம் இ ஆமா தரிசு நெலமா இருந்தா நம்ம எது போட்டாலு மொளைக்காதுல்ல அந்த மாரிதா அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரீட்மெண்ட் இருக்கு நீங்க அதெல்லா போனீங்கனா ரொம்ப காஸ்டாகு ஆனா வந்து வ அதுல வந்து ஃபிப்டி ஃபை ஃபிப் ட்டி ஜான்ஸ்தா
அவளவு செலவு பண்ணாலு ஓகே ஆஹ் திருப்திதா ஓகே ஓகே அப்பிடியா சேரி நா இப்ப வந்து இப்ப இல்லைங்க இப்ப அது முடி இல்லனாலு முடி நம்மளுக்கு எப்டி சொல்றது லைட்டா இருக்கு டென்சிட்டி தா கம்மியா இருக்கு ஆமா பொடுகு அதிகமா இருக்கே டேண்ட்ரஃப் இப்ப அதுக்கு எதாது ஷாம்பூ அப்டியா எப்டி மெய்ன்
அதுக்கு ஆஹ் அதுக்கு வந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்டே இருக்கு து ஒரு ஒரு மூணு செக் செம் நீங்க வந்தா போது
அ முடிச்சு விட்ருவீங்க மொத்த காசையு ஆஹ் மொத் த்த காசையு முடிச்சு விட்ருவீங்க
ஆமா ஒரு மூணு செஷன் வந்தீங்கனா ஒங்களுக்கு டான்ட்ரஃப் வந்து ஒரு சவன்டி பெர்சன்டேஜ் ஒங்களுக்கு வந்து இதாய்ரு
இல்லலைங்க நா கல்யாணத்துக்கு தா கொஞ்ச காசு சேத்து வச்சிருக்க மொத்தமா இங்க போயிடு போலையே
மொட்டை அடிச்சிருவோமே
ஐயா மொட்ட அடிக்க கூடாதுங்யா அத முடி
இல்லைங்க மொட்ட அடிச்சுட்டு அதுல தானே நம்ப வந்து இம்ப்ளான் பண்ணனு முடிய
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே தலைய தானே சொன்னீங்க
ஒங்க ஒங்களுடைய காசு எங்களுடைய விஸ்வாஸ் தேவிங்ஸுங்க அதாது எங்களோடைய பாதுகாப்பு எனக்கும் புரில எதோ சொல்லணுன் சொன்ன ஆனா வந்து அது செட்டாவலய்ங்க ஏக அத உட்ருங்க ஆமா ஒங்க முடிக்கி நாங்க கேரண்டி ஒங்க பணத்துக்கு நாங்க கேரண்டி
ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா ஓக்கே பாத்துக்குலா சரிங்கயா நா ப இப்ப நம்ம கிளினிக் எங்கங்கயா நாங்க பசங்க சொன்னாங்க நீங்க ஒங்க விஸ்
உம் உம் வந்துருச்சு வந்துருச்சு நேரோ வந்துருச்சு தோழருக்கு மீனிக்கு வந்து பாத்துகிட்டீங்கன்னா வந்து பக்கத் துலதாங்க மெயின் ரோடு வந்தீங்கனு வைங்களே மெயின் ரோடு வந்தீங்கன்னா முட்டுல ஒரு கட ஒன்னுருக்கு ஒரு மளிக கட அத ஒட்டுன மாரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கின்ட்ர இது அதாது ஸ்கின்னுக்கூ ஹேருக்கூ அதாது ஸ்கின்னு போனு ஹேரு இது மூணத்துக்கு சேத்த மாரி ஒரு இதுரு கு
ஓக்கேங்கய்யா அ என்னங்கையா சம்மந்தில்லாம கின்னு டீத்து அதல்லா எதோ ஓக்கே ஸ்கின்னு போனு யாவன்றீங்க
ஆமாங்க போனுக்கு தனியா அது பண்றாங்க ஆர்த்தோலருந்து நம்ம வந்து ஸ்கின்னுக்கு ஹேர்ஃபாலுக்கு மட்டு நம்ம பா
ஓக்கே ஓக்கே ஓக்கேங்கய்யா ஓக்கே அப்ப ஓக்கேங்கயா நம்ம எனக்கு இப்ப டூ டேஸ் ஆஃபிஸ் உண்டு நா கண்ணாடில ஏ மூஞ்ச பாத் இது முடி வளர்கலாமா வேணாமானு மு டிவு பண்ணிட்டு இல்ல அந்த பொண்ணு கிட்ட கேப் ப பொண்ணு கொஞ்சோ ஒன்னு பாத்துருக்காங்க ஏம்மா ஒனக்கு மு டி வேணுமா இல்ல சொட்டயே ஓக்கேவான்
இல்லல்ல அவுங்ககிட்டல்லா கேக்காதீங்க அவுங்ககிட்ட கேட்டீங்கன்னா டெபஃனட்டா முடி இருந்தாதா வந்து வேணுவாங்க
ஓக்கே அப்ப மன உளச்சலாக்கிடுவாங்க இல்லைங்க சேரி ஓக்கேங்கய்யா நா வந்து நேர்ல பாக்வா ஓகேங்கய்யா எனக்கு ஆபிஸ் டைம் முடிய போ
நல்லது நல்லது சரிங்க சரிங்க நல்வரவு நல்வரவு